மண்
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா எப்டிருக்கீங்க
சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்டான்
என்ன சாப்பாடு தோழி
எங்க வீட்ல வந்து கத்திரிக்கா
செரிங்க தோழி ஆஹ் செரிங்க தோழி ஆமாங்க தோழி
உங்க வீட்ல என்ன சாப்பாடுங் தோழி
எங்க வீட்ல வந்து ரைஸ் தோழி எஃக் ரைஸ் செஞ்ஜோ
ஆஹ் ஓகேங் தோழி
சரிங்க தோழி உம் ம்ச் இப்ப எந்த டாபிக் வச்சி பேசலா தோழி உங்க கிட்ட எதாது டாபிக் இருக்கா
இப்ப எங்கயாது வெளிய போனா நீங்க என்னா பண்ணுவீங்க ஷாப்பிங்லா போவீங்ள ஒங்க ஹஸ்பண்ட் கூட
போவே தோழி நா ஹஸ்பண்ட் கூட போவே
ஆஹ் அப்போ ஒங்ளுக்கு புடிச்சதெல்லா அவுரு வாங்கி தருவாரா
உம் வாங்கி தருவார் தோழி எனக்கு பிடிச்சதெல்லா வாங்கி தருவாரு அவரு கூட டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆஹ் ஒகேங்க தோழி
கூட எல்லா போறத ரொம்ப புடிக்கு அது பைக்லா போறது புடிக்கு
ஆஹ்
அதிகமா வந்து கோயிலுக்கு போக ரொம்ப புடிக்கு அவங்க கூட சேந்துட்டு
ஆஹ்
கண்டிப்பா தோழி உம் நீ உங்களுக்குகெல்லா புடிக்குமா தோழி கோயிலுக்கு போகறதெல்லா
ஆஹ் எனக்கு கோவில் போறதெல்லா ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி கோயிலுக்கு போனீங்கன்னா யாருக்காக வேண்டுவிங்க அதிகமா
ஏ நா கோயிலுக்கு போனான எங்க அம்மாக்காக எங்க அப்பாக்கா எங்க ஃபேமிலிக்கா வேண்வ அப்புற சார் டீச்சரு
சரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப ஆ இப்ப ஒரு காஷ்டனா வந்து நீங்க சாமி கிட்ட சொல்லுவீங்ளா இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்ளா
சாமிக்குதுதா தோழி சொல்ணு
உங்களுக்கு
நான் கோவிலுக்கே போகாலனலு மனசுக்குள்ள நினைப் வே
என்னங்க தோழி
போகலனாளு மனசுக்குள்ள சாமி கிட்ட அப்டியே மனசுக்குள்ளயே நெனைப்பாங்கல்ல
செரிங்க தோழி
அந்த மாரி நெனைச்ப்
செரிங்க தோழி இப்ப கொழந்தைங்கல அழுதுச்சுனு வச்சுக்கோங்களே எப்டி கேர் பண்றது கொழந்தைங்ள
என்னங்க தோழி
ஆ கம்முனு இருமா அழாத அப்டின்னுதா சொல்லுவோ
செரிங்க தோழி
மேம் எனக்கு கோவோ வந்துச்சுன்னா மிரட்டி விட்டுருவே
செரிங்க தோழி
இதே கை கொழந்தையா இருந்தா எங்க அக்கா கொ ஒரு எட்டு மாசொ ஒன்பது மாசொ அந்த மாரினா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துரு எங்க அக்கா
செரிங்க தோழி
தண்ணி குடுத்துட்ருக்கே
செரிங்க தோழி
இப்ப எங்க அக்கா கொழந்த எல் கே ஜி படிக்குது அது அடங்காது நா மெரட்னாலே கம்முணு உக்காந்துக்கொ
செரிங்க தோழி
மறக்கல
அதனால அவுங்க பேச்சேல்லா கேப்பாங்க கொழந்தைங்கல்ல தோழி
என்ன இப்பா
உங்க பேச்சுல்லாம் கேட்பாங்க தான கொழந்தைங்க
ஆமா
செரிங்க தோழி
எல்லாம் எல்லா எல்லா கொழந்தைகளுமே செரி அவுங்க அம்மா அப்பா இருந்தா கொஞ்சோ செல்லம் போடும் செல்லம் செல்லமா இருப்பாங்கதா
கண்டிப்பா தோழி
நீங்க வந்துட்டு யாரும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறோ யாரு இருக்க மாட்டாங்கல்ல
ஆமா தோழி
அப்புறொ நா சொல்றது தான கேட்டு ஆகணு வேற வழி இல்லயே
கண்டிப்பா தோழி
அதனால கேட்பாங்க
கண்டிப்பா
அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது செரி யார் இருக்கும்போது செரி பிள்ளைங்கள அடிச்சன்னா அவங்க முன்னாடி அடிச்சுட்டுதா இருப்பே அவங்க இல்லாத அப்பயு அடம் பண்ணுச்சு னா அடிப்பே அப்ப கொஞ்சொ பாவமா இருக்கு யாரு இல்ல அடிக்கிறோ அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா தோழி உண்மையாலுமே இப்ப
ன்னா அடிக்கிறது வேற அவங்க இல்லாத அப்ப அடிச்சுன்னா பிள்ளங்களுக்கு மனசுட்டு போயிருமோ அப்படின்னு தோணு எனக்கு
கண்டிப்பா தோழி இப்ப ஒரு கொழந்தைங்க வந்து ஒரு ஆடு பாத்தா இல்ல ஒரு மரங்கள் பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்கள்லா அழுகாது அந்த மாடு அந்த ஆடு கத்துறது பச்சு பாத்தா அழுக ஸ்டாப் பண்ணிக்கு
ஆஹ் கோழி காக்கா ஆமா அந்த மாரி பாரண்ட்ஸ் அதே மாரி இப்போ நா கட் எங்க அக்கா பைய வந்தான்னா கட்டில்ல போட்டு வேல செஞ்சுட்டு இருப்பே அவ்னுக்கொரு சாண் வெச் சி வெச்சு விட்டுர்லா ஆமா அழுவு கூடாதுன்னு அவெ அழுக மாட்டா அந்த சாங் கேட்டு படுத்துருப்பா
செரிங்க தோழி
அம் சாங்லா வெச்சு விட்ருவே அப்புறோமேட்டிக் கா ரொம்ப அழுதாதா அப்புறோமேட்டுக் தூக்கி தண்ணி குடுத்துன்னா அப்புறோ சரி ஆய்ருவா
செரிங்க தோழி
அவனையு அடிப்பே நல்லா அடிப்பே இப்போ ஒரு ஒரு புள்ளைங்க சும்மா இப்டி டச் பண்ணாலே அழுவு உங்க அப்பா அம்மா கிட்ட பேஸ் சொல்ல எங்க அக்கா பொண்ணல்லா அப் அப்புடிதா இப்ப எ அவனலா நா நல்லா அடிப்ப போட்டுட்டு அடிப்ப அழுவே மாட்டா அதே வளிச்சுருச்சி அப்டினா மட் டும் தா அலுவ்வா
செரிங்க தோழி இப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம புடிச்ச விஷயொ அந்த பொட்டேடொ அந்த வேகா வெச்சு கொடுப்போ பாத்தீங்ளா
ஆ ஆமாங்
அது கேரட்டு அந்த பொட்டேடோ இதலா வந்து வேக்க வெச்சு குடுக்கைல வந்து பிள்ளைங்க நல்லா ஆர்வமா சாப்புடும்
ஆ
மித்தபடி வந்து ஒரு ஃபுட்டுல இருந்து ஒரு தயிர் சாதோ அந்த பால் சாதம் நெய் சாதம் ஆ பருப்பு சாதம் இந்த மாரி குடுக்கைல நல்லா சாப்டும் ஓ நீங்க எப் அப்டினா கார சாப்பாட மட்டுதா விரும்பி சாப்புடுனு தவிர சப்புனுருந்தா சாப்டாது
சாப்டாதுன்னு
அதுல எங்க பாப்பா எப்டினா காரத்த மட்டுதா சாப்டுவாங்க அந்த நெய் ஊத்தி குடுக்கற்து அந்த பால் ஊத்தி
ஒவ்வொரு புள்ளைங்களுக்கு புடிகாதுகா கொமட்டிக்குட்டு வரும்
கண்டிப்பா தோழி ஆனா வந்து அதுதான் நல்லது பிள்ளைங்களுக்கு
ஆம்மா அதுதா நல்லது ஆனா புடிக்காது இப்போ எங்க அண்ண பொண்ணு எங்க அண்ண பொண்ணு குட்டியாத இருப்பா ஒரு ரெண்டு மூணு வய்சு இருக்குன் நெனைக் கிறேன்
நீங்க தோழி
தயிர் சாப்பாடுல்லாம் சாப்பிட மாட்டா இதே நான் வந்துட்டு நான் வந்துட்டு தயிர் சாப்பிடுவேன் கிளாஸ்ல போட்டு உப்பு கொஞ்சமா போட்டு அப்படிய சாப்பிடுவேன் கலக்கி அது எனக்கு பிடிக்கும் ஆஹ் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது இப்ப மத்தவங்க எத எது சாப்பிட்டு இருந்தா நமக்கு ஏச்சும் ஊறும் தான
ஆமா தோழி
அஹ் அப்போ வந்துட்டு அவ வந்து அப்பதான் கேட்டேன் என்கிட்ட அப்ப ஊட்டி விட்டுட்டேன் அவளுக்கு தயர்ன்னு தெரியாது ஆனா அவ சாப்பிடவே ட்ட எங்க அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு ஊட்டி விடும் அவ சாப்பிடவே மாட்டா நான் சாப்ட்றப்ப சாப்படுறா வேணும் வேணும்னு
வந்து நம்ம தான் பழைய கொடுக்கணும் தோழி அந்த கொழந்தைகளுக்கு இல்லன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது என்ன குடுக்குறாங்க இத சாப்பிட்லாமா சாப்ட கூடாதா அவங்களுக்கு என்னன்னா அதை சாப்பிடவே முதல்ல பிடிக்காது நம்மதான் அத வந்து வெறு திரும்பி ஊட்டணும் தவிர அவங்க சா சாப்பிடலனு வந்து சைலண்டா
அதே மாதிரி என் தம்பி இருந்துட்டு என் தம்பினா சித்தப்பா பையன் அவன் வந்துட்டு பழங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டான்
சரிங்க தோழின்
வாழப்பழம் கொய்யாப்பழம் பழமே சாப்பிடமாட்டேன் ஏன்னா உன் அம்மா சின்ன வயசுல இருந்தது இல்ல
சரிங்க தோழி
ஆஹ் நீங்க சொல்றீங்கல இப்ப நம்ம பழக்கி விடணும் அப்படின்னா அவங்க பழக்கி விடாமதான் அவன் சாப்பிடாம இருக்கான் இப்போ
சரிங்க தோழி அந்த பழம்ட்டு திரும்பியும் அவங்க பழக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த நாக்குல அந்த வள வளன்ற இருந்தா பிடிக்காது எப்படி சொல்றது அத மென்னு சாப்பிட புடிக்காது அப்படியே முழுங்கணும்னு நினைப்பாங்க அது அதல்லாம் ஒரு கஷ்டத்தை கண்டுபிடிப்பாங்க பாருங்க
ஆமாக்கா
கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க வள வளன்னு போனா கஷ்டமா இருக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க
ஆஹ்
எல்லாம் சாப்பிடாது கேட்டா வந்து நெயி நெய்யி வந்து வளவளனு இருக்கு எனக்கு புடிக்கல நாக்கல்லாம் விட்டுது வாயெல்லாம் ஒட்டுதுன்னும் எங்க பெரிய பாப்பா
ஆஹ்
அப்படின்னு இல்ல
எனக்கு தயிர்லாம் சாப் அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படியே போட்டு உப் உப்பு போடாம அப்படியே கட்டியா இருக்கும் தெரியுமா அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும்
சரிங்க தோழி நானுமே உங்க மாத தயிர் எல்லாம் சாப் நா சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் எங்க அம்மா தயிர் வாங்கிட்டு சொல்லுவாங்க அந்த டப்பா ஓபன் பன்னி நா பாதி சாப்பிட்டுட்டு பாதி எடுத்துட்டு அதோ பிரிச்ச மாதிரி தெரியாது அப்படி பிரிச்ச சாப்பி
உ
அப்படி எல்லாம் பண்ணி அந்த தயிரை திருட்டுத்தனமா சாப்பிடுவோம் நாங்க
ஆஹ் சரிங்க்ககா
சரிங்க தோழி வேற ஏதாவது டாபிக் இருக்கா உங்களுக்கு புடிச்ச பூ எது தோழி
எனக்கு வந்து குண்டுமல்லின்னா ரொம்ப பிடிக்கும்
செரிங்க கோழி
அஹ் அது அது அது பூலாம் எனக்கு கட்ட தெரியும்க்கா அதெல்லாம் எல்லாமே பூல்லாம் க அதான்
செரிங்க தோழி
அதே மாரி அந்த பூ வாசோ அடிக்கும்ல அது செம்மையா க்கும் அது எனக்கு பிடிக்கூ ரொம்ப பிடிக்கூ க்கும் அதுக்கப்பறோ ரோஸ்ல வந்து எனக்கு வந்து எல்லா ரோஸுமே பிடிக்கூ இந்த ரோஸ் தான் புடிக்கூ அப்டின்னு நான் சொல்ல மாட்டே
செரிங்க தோழி ரோஸ்னாலே பிடிக்குல அவ்ளோதான் அது ஒரு அ செம கியூட்டா
நல்லா இருக்கூ ஒரு மாரி
ஆமா அது அந்த டபுள் கலர் லாம் இருக்கக பாருங்க செம்மையா இருக்கும் அதெல்லாம்
ஆமாங்கக்கா
ரொம்ப பிடிக்கூ எனக்கு
சாஸ்லா ரொம்ப பிடிக்கூ அதே மாதிரி சாக்லேட் ல்லாம் நான் அதிகோ சாப்ட மாட்டே நீங்க
ஆஹ் சாக்லேட்லாம் சாப்பிடுவே தோழி சாக்லேட்னா வந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க ஒன்று ஒருபா ரெண்டு ரூபால சாப்பிடுச்ச பாருங்க அந்த மாரிலாம் சாப்ட மாட்டே
அப்டியா எனக்குலா புடிக்கூ
அந்த அது பேரு ஏதோ சொல்லுவாங்க டெய்ரிமில்க் மன்ச் இதெல்லாம் எனக்கு சுத் சுத்தமா புடிக்காது
செரிங்க தோழி
நீங்க சாப்டுவீங்களா
தோழி நமக்கான நேரோ தோழி நன்றி தோழி
நன்றிங்கக்கா